ஹலோ அ ம் எப்படி இருக்கீங்க
வணக்கம் நா நல்லாருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
நா ரொம்பவே நல்லா இருக்கே நீங்க சொல்லுங்க நாள் எப்படி ஆரம்பமாயிருக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க இன்னைக்குன்னு
இன்னைக்கு நாள் ஆக்சுவலி பிளான் பண்ணி நடக்கவே இல்ல
அச்சோ ஓகே உம் ஓ ஓகே இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலைதா இப்ப இருக்கிற காலகட்டத்தில
கண்டிப்பா அதனால் இப்போதைக்கி வெளியே ஃபுட் ஆர்டர் பண்ண வேண்டியதா போச்சு
ஹ ஹ ஓகே ஓகே என்ன செய்யறது ஒரு ஒரு மாற்றம் அ அப்டின்னு நினைச்சுக்கோங்க என்ன பண்ண முடியும் என்ன எப்பவும் வந்து நம் ஆஹ் ஒன்னு நினைச்சா வந்து எல்லாம் நடக்கலே அப்டின்னா கொஞ்சம் நிராசையாதான் இருக்கும் ஆனா ஆஹ் ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படினு மூவ ஆன் பண்ணினா தான் நிம்மதியா அன்னைக்கு நாள் முடியும் சோ சொல்லுங்க என்ன ஸ்பெஷல்லா ஆர்ட்ரு பண்ணி சாப்ட்டீங்க இப்ப மூட சரி பண்றதுக்கு ஏதாச்சு ஸ்பெஷலா சாப்பட்ணுமே ஓ ஓகே இட்லி சாம்பார் தான் உங்களுக்கு
எனக்கு ரொம்ப புடிக்கும் குழந்தைங்க ஸ்பெஷலி ரொம் ரொம்பவே குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இல்லாம இப்போ இ இந்த டைமுக்கு குயிக்கா வர்றது வந்து இட்லி தான் சோ யாரும் வெயிட் பண்ண முடியாது காலை லாம் எல்லாம் வீ குழந்தைங்க வீட் ஒண்ணாக்கிருவாங்க அதனால
க்கலனா பாவம் அவங்களும் ரொம்ப ஒரு அழுகையோடையே நாள் போகும் சோ அப்ப எப்படி கேஸுக்கு என்ன வேற ஏதாவது ஏற்பாடு செஞ்சு கீங்களா
க்கு எனக்கு என்னோட ஃப்ரெண்டு் ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ நாங்க வந்து எக்ஸ்ட்ரா கேஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்புக்காக கொடுத்துருந்தோம் லக்கிலி எப்படின்னா நேத் நேத்து தான் அவங்க கால் பண்ணாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு இனி ரெக்வயர்மென்ட் இல்ல புது கனெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சோ ஆஹ் இப்போது லன்ச்சு வந்து வீட்லயே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது அட்ஜஸ்ட்மெண்ட்
சேரி சேரி ஆமா நல்லது உம்
சொல்லுங்க இன்னைக்கி என்ன பிளான் வச்சிருக்கீங்க
இன்னைக்கி எத் என்ன ஒரு நார்மலான நாள்தா என்ன அதோட இங்க நா என்னி எங்க ஊர்ல திருவிழா நடக்குதுன் சொன்ன இல்லையாஸ் சோ அது ஒரு மதிய நேரோ த்துல அது போய் கொஞ்ச நேரோ பாத் த்துட்டு வரலாம் அப்டின்னு இருக்றே ஆனா இருக்ற வெயில பாத்தா அதுக்கப்ரோ என்னுடைய திட்டத்த மாத்திக்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக் கு இன்னைக்கு காலைலருந்தே தாங்க முடிலங்க என்ன சொல்றது பா பயங்கரமாருக்குது அதனாலே வந்து என்ன சொ ஆ வெளிய போகணுனா ஒரு தடவைக்கு பத்து தடவ யோசிச்சி கட்டாயமா போயே ஆகணும் அப்டின்னா மட்டு தா வந்து போறே பயங்கரமாருக்கு ஒன்னு சொல்றதுக் கில்ல அக் க
இந்த இந்த வெயில் கால த்துல ஒரே ஒரு பாசிட்டிவ் திங் நடக்கு அது என்னன் கண்டுபுடிங்க பாப்போ
பாசிட்டிவ் திங் என்ன நடக்கும் கிங் ஆப் ஃப்ரூட்ஸ்
பழ அப்பா ஏ அப்பா ரைட் அது ஓ கே ஆனா இப்போ நம்ம துணி எல்லா காய போடுவோலயா ஃபஸ்ட்டு ஆ அது எப்டினா ஒன் அவர்ல அப்டியே இன்ஸ்டென்ட்டா
அ இது அது ஒரு ஈஸியான ஒரு வேலையா போய்ரு கரெக்ட் டுதா மழ காலத்துல அதுவே ஒரு பெருந்தொல்லையாருக்கு ம் ரைட் நீங்க சொல்றது கரெக்ட்டு தா கோடை காலத்துக்கு ம் ஆமாம்மா இந்த வர்ஷோலா நா வந்து எங்க ஊருக்கு வந்து பொதுவா மொட்டமாடில கொண்டு போய் தா காய போடுவ ஆனா இப்ப இருக்குற நெலமை கி நா கீழ போட்டாலே வந் ந்து பாதி நாள் குள்ளே யே காஞ்சி போயிடுது எங்க அம்மா கூட சொல்லிவிட்ருதாங்க அ பயங்கர வெயிலு இருக்கறனால அனல் ஜாஸ்தியாருக்கு நீ கிழயே போடு ஒரு நாள் மொத நாள் மட்டு துக்கிட்டு போன வெயில்ல போயிட்டு வந்துட்டா அப்பா அம்மனு பொலம்புனத பாத்து எங்க அம்மா சொனா திட்டுனாங்க நாதா சொன்னேனே நீதா கேக்கல அப்டின்னாங்க ம் அப்ப வந்து அதுக்கப்புரொ என்ன சொ அது தாய் சொல்லை தட்டாதே அப்டின்னு மாறிட்டே
லைக் என்னன்னா நீங்க இப்போ இருக்கிறீங்க அவுங்க அம்மா வீட்ல ஸோ அவங்க தா பாஸ்
ஆமா அதுதா என்ன வயசானாலு அம்மா வந்து அம்மாகெல்லா நம ங்க தானே ஸோ அவுங்க சொன்ன தட்டக்கூடாது கள்ளி தா சொல்லிர்ருக்காங் அவுங்க நடைமுறை ஒத்து வரதுதா அதுதா நல்லது அப்டின்னு பேச சம இங்கே போட்டுறே அர நாள்குள்ளயே காஞ்சு போயிடுது ஒன்னு பிரச்சன இல்ல சோ அதுதா இங்கே வந்து அழகர் வந்து அழகற் கோயில்ல அப்டின்னு ஒரு சின்ன ஒரு இடோ இருக் ங்க அ வடக்கு பகுதில எங்க ஊரோட வடக்கு தொகுதில அவரு கிளம்பி வர்றாரு நேத்து கேளம்பிட்டாரு இன்னேக்கி எங்க ஊருக்குள்ள வந்து வருவாரு அழர் கோயிலருந்து அதுனால மக்கள் கூட்ட ஆனா அலமோது அது என்ன சொல்றது அந்த கூட்டத்துக் எதையாவது போட்டா எடுக்க முடியாது நம்ம தா சட்னி அவோ அந்த மாதிரி ஒரு கு டவர்
ஒரு பேஃமஸ் பர்சனாலிட்டி இல்லையா
அவர் வந்தாலே மத அதுருதூ மாங்க சீரியஸே அப்டிதா இருக்கு அ நீங் உங்களுக்கு நேரோ கெடைக்கும்போ அந்த வலைத்தளங்கள்ல போய் போட்டு பாருங்க சித்தரை திருவிழா அப்படின்னு நிச்சயமா அந்த கூட்டத்த பாத் ஆனா மெறண்றுவாங்க வெளியூர் காரங்கள்ளா நா பசங்க சின்னவங்களா இருக்கற வரைக்கு நா கிட்டத்தட்ட இது வந்து பதினைந்து நாட்கள் நடக் ஓகே ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் போயிருக்கே ஆ இப்பத்தா ஓகே வேணா இந்த கூட்டத்துக்குள்ள யாரு போவா அதுவு இல்லாம பசங்கள கூட்டிட்டு போனாலா அவங்களுடைய பொலம்பலுக் கேட்டு பதில் பேச முடியாது நமக்கு அவங்கல்லா இந்த கூட்டத்த பாத்து மெரண்டுருவாங்கன் சொல்லணும் ஓ ஓவர் பொலம்பலா இருக் கு அவங்களோட பொழம்பல கேக்கறதுக்கு நம்ம இங்க போகாமலே இருந்துக்கலாம்டா சாமி அப்டின் தோணு ஆ ஆனா நெஜமாவே இப்பல்லா வர வர வந்து அவரோட பெரும ஜாஸ்தி என்ன சொல்றது ரொம் பரவிருச்சுன் தா சொல்லணு நெறைய மக்கள் வர்றாங்க நெறைய நெறைய பாத்தா கொஞ்சோ பய பயமா தா இருக்கு இப்பல்லா இந்த கொரோனா காலகட்ட வரைக்கு கு நாளா வந்து எ ஒரீயே எடோ ஆண்டு வந் து வந்துருவே கரெக்டா இந்த திருவிழாம் மிஸ் பண்ணிட கூடாதுன்னே ஊருக்கு ஓடி வந்து எல்லா நாளும் போய் பாக்குறதல்லா போயி இந்த கொரோனா டைம்ல ஒரு கேப் விழுந்துச்சு முடிஞ்ச ஆரம்பிச்ச உடனே வந்து வந்தோ அந்த வருஷோ கூட்டத்த பாத்து மெறண்டுட்டோ அது எங்களுக்கே அந்த பழக்கோ விட்டு போச்சா இல்ல என்ன நெனைக்
இல்ல எல்லா ருமே அவர வந்து மிஸ் பண்றாங்க இல்லயா இது இ இப்போன்ட்டு இல்ல இப்போ எங்க கோயில்லயும் ஏதாவது ஒண்ணுன்னா அப்டியே இந்த லைன் டிசிப்ளின் எல்லா எ துமே இல்ல யோவ் சீக்கரமா போங்க தள்ளுங்க தள்ளி விட்ற பழக்கோ இது எல்லா கல்ச்சர்லயு இருக்கு
இது ஆனா இந்த மாதிரி இது வந்து வீதிகள்ல வ இல்லையா இதெல்லா வந்து லைன் டிசிப்ளின்னு ஒன்னு கொண்டு வரவே முடியாது நீங்க அந்த கூட்டத்த பாத்தீங்கன்னா தெரியு இது ஒரு எடத்துக்குள்ள மக்கள் போய் பாக்கல அவரு சாலைகள்ல நம் நம்மள மாதிரி வர்றாரு அவரு அவர தூக்கிக்கிட்டு வர்றாங்க அது வந்து ஒரு சின்ன எடங்கெடையாது எங்க இருக் அழகர் கோயில் ஆ ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கிலோ பக்தர்கள் தள்ளி இருக்கு அங்கிருந்து அவர் வந்து ஆத்துக்குள்ள எரங்கி சோ மொத்தமே அவர் வந்து ஒரு இருவது இருவத்தைந்து கிலோமீட்டர் தொலைவு அவர் வந்து அவ அவரு வந்து கூட்டிட்டு போவாங்க அப்புறோ திருப்பி அவர் அத் தி இருபத்தைந்து கிலோமீட்டர் போகணு அப்ப மக்கள் எங்க எந்தெலா சேருவாங்க அது யோசிச்சு பாருங்க அதனால ரொம்போ கஷ்டோ அந்த திருவிழா வந்து சமாளிக்கிறது அவர் வர்றதுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மனு கல்யாணம் நடந்துருது அது முந்தான் நாலே வந்து முடிஞ்சிருச்சு அதனால அவர் கோவிச்சுக்கிட்டு ஆத்த தாண்டி அந்த பக்கோ போகாம ஆ த்துல எறங்கி வேற பக்கமா போயி முடிச்சுட்டு கெளம்பிடுறாரு அவர் கோவத்துல ஆ வறதுக்கு முன்னாடியே தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருச்
அப்படின்னு ரைட் ரைட் ரைட் நல்லா இருக்கு இந்த பழைய காலத்து அந்த கதைகளெல்லா கேட்குறதுக்கு அவ்வுளோ வந்து எனக்கெல்லா எனக்கெல்லா ரொம்ப ஆர்வோ அது வந்து ரொம் போய் அழக இது அந்த முருகன் அவரோட கதை கூட ரொம்பவே அழகா இருக்கு இல்லையா
உம் உம் உம் உம் வாங்க ஒரு தடவ எங்க ஊருக்கு வாங்க என்ன கூட்டத்துக்கு பா பயப்படாம வரணு
அது கண்டிப் இப்ப நம்ம ஹெலிகாப்டர் வாங்கிக்லா
அது செரி ட்ரோன்ல வந் து அவர் அழகர புடிக்கிற மாதிரி நம்ம ஹெலிகாப்டர் ல வந்து
அப்டியே புடிச்சுக்கலா கரெக்ட் அதுக்கப்றோ அந்த மதுரை இட்லி கூட கொஞ்சோ என்ன அவ்ளோ டிஃப்ரன்ஸ்ஸுனு பாக்கணு மதுரை இட்லி அப்டியே மல்லிகை பூ மாதிரி இருக்கூ அப்டின்னு கேள்விப்பட்டேனே
ஆ ‌சேரி நானே செரிமா வாங்க நம்ம தொடர்ந்து அடுத் த பதிவுல பேசுவோ
கண்டிப்பா நன் நன்றி வணக்கம்